இதுவே ரொம்ப நாள் கழிச்சு. கால் பண்ணியிருக்கீங்க.
மாங்க நல்லாருக்கிங்ளா.
நல்லாருக்கோங்க.
ஹும் வீட்லயெல்லா நல்லாருக்காங்ளா ஆஹ் நல்லா போகுதுங்க. ஒரே ஃபிஸியாருக்கு.
பயங்கர ம்ஹும். நல்லா ஃபிஸி ஆயிடீங்க.
ஆமா ஸ்கூலெல்லா லீவுங்ளாச்சா ஹும் வீட்ல கரெக்டா இருக்கு.
பண்ற எடத்துலயூ பிஸி வீட்டுக்கு வந்தாலூ பிஸிங்ளா
ஆமாங்க பசங்கலா வீட்ல இருக்காங்கில்லைங்ளா அதெல்லா அப்டியே வேல கரெக்டாருக்கூ பேசவே முடியிறதில்ல. செரி இப்பதா ஃப்ரீயாருந்தே செரி அப்பதா உங்ளுகூட பேசி ருவோ லாஸ்ட் டைம் வரும்போது உங்க வீட்ல செடிகள்லா பாத்தன்னா செரி நல்லா மெயின்டென் பண்றிங்க செடி எல்லா வெச்சு
ஓ அப்டிங்ளா ம் பரவால்லைங்க நீங்கதா கண்ணு வச்சுட்டுப் போய்ட்டீங்க நெனக்கிறே எங்க வீதிக்கு பக்கத்து வீதில ஒரு ஆடு மேய்க்கிறவங்க இருக்கிறாங்க அவுங்ளுக்கு எப் எதோ ஒடம்பு செர்ல போலருக்குங்க ஆடுகளெல்லா தெறந்து விட்டறாங்க வந்து ஃபுல்லா சாப்ட்ர் ச்சுங்க எல்லா செடிகளையூ
அச்சச்சோ ம்
அது கொஞ்சோ சேஃப்டி பண்ணாம விட்டுட்டாங்க செடிய
நீங்க அந்த நெட்டு போட்டிருந்தீங்கன்னா இதா இருந்திருக்கூ ப்ரச்சன இல்லாம இருந்திருக்கூ
பட்டு வளத்தி ரொம்ப நல்லா வளந்துட்ருந்துச்சுங்க ஒரம்லா போட்டு ஆ தலப்
நல்லபடியேதா வளந்துட்ருந்துச்சுங்க அது ஒரே நாள்ல வந்து எலைகள ஃபுல்லா சாப்டுருச்சுங்க ம்
அப்படிங்ளா
மரங்கலா இருந்துச்சுங்க நாவல் பழ மரோ இருந்துச்சு ஆ அ அவகேடா ம ஒன்னு அது இருந்துச்சுங்க கருவேப்பில மரோ இருந்துச்சு எல்லாத் திமே சாப்டுச்சுங்க ரோஜா செடி ரெண்டு இருந்துச்
எப்படி அந்த அளவுக்கு நீங்க விட்டீங்க நீங்க எலு இல்லையா வீட்ல
வீட்ல வந்துங்க அது வந்ததே தெரீலீங்க வந்துட்டு போனதுக்கப்றோ எல்லாரூ கூப்டு சொல்றாங்க ஆடு வந்து சாப் ப்டுட்ருந்துச்சுங்க நாங்க பாத்தோ பாத்தோனே சொல்றாங்க எங்கிட்ட வந்து ஏதாவ்து அலர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நா பாத்திருப்பே எங்க வீட்டுக்கு யாருனாலையூ வர முடியாது கொஞ்சோ சுத்தி வரணுங்களா அதனால அவங்க வீட்லருந்தே அத தொரத்த பாத்துருக்கறாங்க அவங்ளால முடில
சரிங்க
உம் அப்புறோ இப்பதா வந்து எங்க மாமன்னார் வந்திருந்தாருங்க வந்து அந்த கொஞ்சு தடுப்புெல்லா வெச்சு கொடுத்துட்டு போனாருங்க
செரி செரிங்க
வரக்கு வாய்ப்பு கம்மி ஆயிடுச்சு
செரி செரிங்க
உம்
நம்ம நெட்டு போட்டு கட்டிக்கோணுங்க ஆ நானு வச்சிருக்கேங்க ஆனா நா பெரிய அளவுக்கு இல்லைங்க இங்க வீட்டுல ஒரு பெட்டு டாகு இருக்குங்களா அதனால அது என்ன பண்ணங்கன்னா செடிக்குள்ளேயே தா போய் படுக்க அதுக்கு வந்து தா வெயில் தாங்க முடியாம செடளை பறிச்சு பறிச்சு அந்த மண்ணுக்குள்ள போய் ஈரமா இருக்கு இருங்களா அதுல போய் படுத்து கிறது அதனால அதியு பெரிய பெரிய செடிகளை வெக்கிறது இல்ல ஓரளவுக்கு அளவுக்கு கீர செடி மெயினா வெப்பேங்க எனக்கு ரொம்ப பிடிக்கு கீரைகளை வெளியில வாங்கறது அந்த மருந்த அடிச்சு வர்த எனக்கு ரொம்ப பிடிக்காது
சரிங்க
அதனால எனக்கு இந்த கீர செடிகளை வந்து சிக்குட்டு கீர இந்த மாரி அப்பிடி எல்லா வெப்பங்க அது எனக்கு ரொம்ப புடிக்கு வீட்ல பண்றதுதா புடிக்கு அதனால அது வச்சிருக்கோ அப்பறோ பாத்தீங்னா ரோ சாமிக்கு பூ இத ஆகுன்ட்டு சேரி பூச்செடி வச்சிருக்கோ
உங்க வீட்ல முல்லப்பூச்செடி பாத்தங்களே ரொம்ப நல்லா இருக்கு இருந்துச்சுங்க நல்லா பந்தல் எல்லா போட்டுங்க பாக்றக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு
அப்டிங்களா ஆ அது நாங்க ஒரமெல்லா போட்டு இப்ப மெயின்டென் பண்ணிட்டு இருக்கோ அதனால இப்ப கொஞ்சோ இது கொஞ்சோ இதா தா இருந்துச்சு இப்போ கொஞ்சு இப்பதா கொஞ்சோ நல்லா தலைய வச்சிருக்கோ ஒரமெல்லா போட்டு கொஞ்சு தண்ணி நாங்க யூரி யுரியா மாரி வாங்கிங்க கொஞ்சோ அளவா தா போடுவோ கொஞ்சோ தண்ணி தள்ளி வச்சுதா போடுவோ வேறு கிட்ட போடக்கூடாது வேர்கட்ட போட்டோனு வெய்ங்களே அது இத ஆயிருங்க பட்டு போயிரு வேர்கிட்ட போட்டோம்னா எல்லா அப்டி இதாயிரு ஊரியா யூரியா போட் போட்டோம்னாலே கொஞ்சோ தள்ளி வச்சு போடனு அப்புறோ சாணோ அத விடங்க மெயினா அந்த மாட்டு சாணோ இருக்கு இல்லங்
கேள்விபட்ருக்கங்க உம்
ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க வேற எதுவுமே கடையிலே வாங்க வேண்டியது இல்ல மாட்டு சாணத்த வந்துங்க நல்லா காய வெச்சு
உம்
அத கொஞ்சோ மண்ணுல கலக்கி நல்லா செம்மண்ணுல கலக்கி அத செடிகளுக்கெல்லா போட்டோனு வெயிங்களே நல்லா இருக்கு செடி நல்லா வளரு அந்த மாரி நீங்க பண்ணி
இப்ப நீங்க இருக்குற ஏரியா புல்லாவே செம்மண்ணு இல்லைங் லா
ஆமாங்க அது செம்மண்ணுதா ஆனா வந்துட் ட்டு எப்டி சொல்றது வீடு நாங் கொஞ்சோ வேல செஞ்சது கல்லெல்லா எ நம்ம எல்லாப் சொ பரவலா போட் ட்ருந்தங்ளா ப்ச் ஆமாங்க அதனால அந்த கல்லுக்கல்லா இருக்குதாட்ரு க்குதுங்க ஒரு சில செட் டிகள் ஈஸியா வந்துறது ஒண்ணு ஒரு சிலது வரமாட்டேங்கிது வாழை எல்லா வரமாட்டேங்குது மத்ததெல்லா வந்துருச்சி ந்த ஈஸியா வர்ற சுண்டக்காயி அந்த மாரிலா வருது வாழ வர்றதுக் கொஞ்சோ லேட் ஆகுதுங்க பக்கத்து வீட்ல நல்லா வருது நம்ம வீட்ல கொஞ்சோ ஸ்லோவா தா மேலயேறுது
எனக்கு வாழமர வெக்கணுன் ரொம்ப ஆசைங்க வீடு கட்னதுல இருந்து பொதுவாவே வீடு புதுசா கட்னாங்கன்னா வாழ மரோ வெக்கணுன் சொல்லுவாங் இல்லைங்ளா எதேதோ சாங்கியத்துக்கு அந்த மாரி நாங்க இவருகிட்ட கேட்டங்க அவரு வந்துட் ட்டு அதெல்லா வந்து பாம்பெல்லா வருங்கற மாரி சொன்னாங்க அப்டிங்ளா
பாம்பு வந்துங்க சைடு க இது இருக்குங்க தொணக்கண்ணு மொளைக்குன்னு சொல்லுவாங்க அதுல்லா நம் வெட்டி விட்றோனு ப்ச் ப்ப உங்ளுக்கு அது இருந்துச்சுனாதா தா பொதராருக்கூ அது சிங்குலா வஞ்ச்சுன் வெச்சுக்கோங் நல்லா வளந்துரு மேல போயிரு உங்ளுக்கு லீஃபு கீழ மட்டு உங்ளுக்கு தண்டு மட்டு தான்ருக்கு அது தெரியாது ந்த துணக்கண்ணு மொளச்சதுனா தா நெறையப் பொதராயிரு அத வெட்டி வெட்டி விடணு ஆமாங்க நாங்ளு நாவல் மரமெல்லா வெச்சிருக்கோ முருங்க மரோ பின்னாடி இருக்குதுங்க அது கொஞ்சோ வெச்சன் வெச்சுக்கோங்ளே பூச்சி வந்துருதுங்க அந்த புழு மாரி வந்துருதுங்ளா அத நம்மப் பாத்துட்டு இருக்க முடியறதுல்ல அதனால நாங்க அது அதிகமா வெக்கிறது இல்ல வெச்சதெல்லா வெட்டி விட்டுட்டோ
சேர் சேர் செரிங்க
சாமிப்க்கு பூ வைக்கிறதுக்காக ரெகுலரா பூச்செடி வெச்சிருப்போ ப்புறோ நம்மளுக்கு வேணுன் சொல்லி பூச்செடி முல் மல்லிப்பூவு முல்லப்பூ இந்த மார்லா வெச்சிருக்கோ
உம் இந்த உங்ளுக்கு உங்ளுக்கு இந்த சங்கு பூ கெடைச்சது கெடைக்குங்ளா அந்த செடி
ஆஹ் அது வெத இருக்கு நம்ம வீட்லியே இருக்குங்க ஆமாங்க அது ஈஸியா வளந்துரு எல்லா பக்கமே இருக்கு பாத்திங்ன்னா கோயில்கள்ல எல்லா
கோயில்ல இருக்குங்க எனக்கு ம அந்த வெத இருஞ்ச்சுனா எடுத்
ஓ நம்கிட்ட‌ நம் மூணு கலர்ல உள்ளது இருக்குங் டபு ட்ரிபிள் கலர்ல இருக்கு நாங்க வெச்சிருக்கிறது அஹ் ப்ளூ ஒய்ட் பாத்தீங்ன்னா பிங்க் அந் மாரி மூணு கலர்ல இருக்கு உங்ளுக் கண்டிப்பா நா எடுத்து வெக்கிறே வெத கூட இருந்துதுன் நெனைக்கிறே நா பாக்றே
ஒரே வெதலியே மூணு கலர் வருதுங்ளா
ஆமாங்க அதுவே ட்ரிபிள் கலர் சங்கு பூ பாத்தீங்ன்னா சென்ட்ர்ல ஒரு கலர் இருக்கு அந்த லீஃபா அதுல ஒரு கலர்ருக் கு அப்புறோ அதுல ஒரு இ இது மாரி வரு அது ஒரு கலர்ருக்கு மூணு விதம் அதுலியே அத் அதா ஒரு மூணு ப்ச் கலர்னா மூணு கலர்ஸ் இல்லல்ல அதுலியே அதுரே பூல மூணு ட்ரிபிள் கலரா இருக்குங்க
பாக்கறக்கு அப்டி இருக்கு இல்லைங்ளா நீ நீங்க இந்த நெறை ய நியூட்ரிஷியன் மாதிரி எல்லா சாப்படறிங்கள அதனால சொல்ற சங்குப்பூல வந்து நங் டீ வச்சு குடிக்கிறாங்க ரொம்
ஐயோ அது ரொம்ப நல்லதுங்க அதே மாரி செம்பருத்தி பூலயு அப்படிதாங்க டி வெச்சு குடிச்சோம்னா ரொம்ப ஹார்ட்
ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அப்படித்தா குடிக்கிறாங்க டெய்லியுமே செம்பருத்தி பூ அ சங்குப்பூ செடி அந்த மாரிங்க டெய்லியுமே ஏதோ ஒரு டீன் சொல்லிட்டு ஹெர்பல் டீ அது இதுன்னு குடிச்ட்டே இருக்கறாங்க அத ஸ்டேட்டஸ்ல வேற வெச்சுக்குவாங்க இன்னைக்கு இந்த டீ குடிச்சோ அந்த இது வெச்சு குடிச்சோ அப்டின் போடுவாங்க
சரி சரிங்க அ நா குடிச்சிருக்கங்க வீட்லதா அவங்களுக் கு பிடிக்காது ஆ ஒரே தடவ மட் ட்டு பசங்களுக்கு குடுத்திருக்கேன் ஆனா நான் குடிப்பேன் எதா இருந்தாலும் விரும்பி குடிப்பேன் சுகர் மட்டும் ஏட் பண்ண மாட்டேன் சுகர் ஏட் பண்ணாம இதல்லாம் குடிப்பேன் குடிச்சு பாப்பேன்
எப்பிடி அது பிரப்பேர் பண்ணீங்க
அதுங்க எங்களுக்கு தெரிஞ்சு ஒருத்தருங்க சொன்னாங்க ஒரு மேடம் சொன்னாங்க அதுல அவுங்க குடிச்சு நல்லா இருக்கு அப்பிடின்னு சொன்னாங்க அதனால அத பாத்துட்டு நம்ம வீட்லயும் அவுங்க வீட்ல இருந்து கொண்டு வந்து வெதைய எல்லாம் போட்டு வளர்த்தி எல்லாம் பண்ணனும் சாமிக்கும் வைப்போம் அவுங்க சாமிக்கு வச்ச பூவ எடுத்ததுக்கு ட்ரை பண்ணி அவுங்க போடுவாங்க நா ஃபெர்ஷ்ஷாவே பறிச்சு அத போட்டு குடிப்பாங்க சுகர் ஆட் பண்ணாம குடிச்சா ரொம்ப நல்லது
பண்ணா போதுங்களா டீ தூள் போண்ணுங்களா
இல்ல போடக்கூடாதுங்க தண்ணில ஆ டீ தூள் எல்லாம் போடக்கூடாது காஃபி பொடி டீ பொடி எதுவுமே போடக்கூடாது வெறு தண்ணில வாட்டர்ல இது போட்டா பொது மில்க்கும் ஆட் பண்ண வேண்டியதில்ல
ம் ஹூம் அது என்ன டேஸ்ட்ல இருக்குதுங்க
அது கொஞ்சம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது கிரீன் டீ டேஸ்ட்ல இருக்கோ
ம் ஹூம் கசக்குங்களா
கசங்காதுங்க உங்களுக்கு ஹாட் வாட்டர் குடிக்கிற மாதிரிதான் இருக்கும் நல்லா இருக்கோ ஆ ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் க்ரௌட்டா இருக்கோ ஆ நம்ப குடிக்க குடிக்க பழகிரும் அந்த டேஸ்ட் எல்லாம் நம்புளுக்கு
ஓஹோ செரிங்க செரிங்க இது செம்பருத்திப்பூவும் போட்ருக்கீங்களா அதுக்
ஆ செம்பருத்தி பூவும் போடுவங்க நல்லாருக்கு பத்தீங்ன்னா அந்த ரெட் கலர் செம்பருத்தி அது சிங்குளா இருக்குற அந்த இது வந்து அதும் அதேவ் நம்ம சென்ட்ருல் இரு வேக இத எடுத்துட்டு ஆ மீதி அப்பிடியே போட்டுன்னோ தண்ணில கொதிக்க அப்பிடியே கலரு வந்து ரெட்டிஸ்ஷா மாறு டீரோ
அப்பற இன்னொரு விஷ்யங்க நா சொல்னுன் இருந்த நீங்க வந்து இந்த ஸ்பரவுட் எல்லா உருவாக்குறீங்ளந் த மொள கட்றதெல்லா பண்றீங் இல்லிங்க அதுல வந்து இன்னைக்கு ஒரு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க எப்புடின்னா அந்த மொளக்கட்டி வருது இல்லைங்க ங்களா அத வந்து திருப் ப்டியே ரெண்டு மூண் நாளைக்கி விற்றனும்ங்கலாமா கொஞ்சமாவது விட்டு பாருங்க ஓ தரவ ட்ரை பண்ணி பாருங்க அந்த கொஞ்சமா எடுத்து வச்சு பாருங்க அதுல வந்து என்னன்னா செடிய வந்து கொஞ்சமா மேம் பெருசாகும் போது ரெண்டே ரெண்டு லீஃப் வருது இல்லைங்களா அந்த ஆஹ் எந்த ஒரு செடில இருந்து ஃபஸ்ட் முளைக்கும் போது ரெண்டே ரெண்டு லீஃபோட தா முளைக்கங்களாம அ ரெண்டு லீஃப் மொளச்ச கையோடையே அத வந்து கட் பண்ணி கீரையாட்ட நம்ம யூஸ் பண்ணிக்கணும்ங்களாமா
செரிங்க
இது வந்து மைக்ரோ அஹ் பைபர்ரு அப்டின்னு சொல்ட்டு ஏதோ ஒரு விஷ்ய சொன்னாங்க கீரைய விட அதிக சத்து இருக் இருக்குதுங்களாமா
ஆமாங்க நா பண்ணுவேங்க அடிக்கடி இன்னைக்கு கூட அதுதா பண்ணேன் அந்த டிஸ்ட் தா பண்ணுனே
நீங்க மொளக்கட்டி செய்யறீங்ளீங்களா நா சொல்றது வந்து அ தையும் தாண்டி வளர வைக்கணுங்களுமா நாலஞ்சு நாளைக்கு வளரணுங்க நாலஞ்சு நாள் வளந் ரெண்டு எலை வந்தர் பண்ணுங்களாமா மூணாது எல கூட வரக்கூடாதுங்களாமா ரெண்டு இலையோடயே ஸ்டாப் பண்ணிரனு அந்த வள ச்சிய வந்து ரெண்டு எலையோடையே வந்து கட் பண்ணோம்னாத்தா அதோட ஃபுல் சத்துமே அதுல இருக்குதுங்களா மூணாது எலைய வளரவிட்டீங்கன்னா அதுக்கு பேரு செடியா மாறிருமா
செரிங்க
அந்த ரெண்டு எலையோடையே என்ன பண்ணோம்னா எ யூஸ் பண்ணிக்கணுங்ளா நிங்க துவேணா ட்ரை பண்ணி பாருங்க
செரி செரிங்க சேரிங்க நா ட்ரை பண்ணி பாக்குறே ம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உ நீங்க ஏதாவது பண்ணி குடுங்க எனக்கு ஓகேங்ளா
ஆஹ் செரிங் ஓகேங்க ஆஹ் பை பை ம்